என்ன பண்றீங்க தூங்கலியா
இல்ல தூங்கல கொஞ்ச வேல இருக்கு அதா பாத்துட்டு இருக்கே
ஓ அப்டியா ஓகே ஓகே எப்டி ஆபீஸ் ஒர்க்கா ம் ஓகே ஓகே எப்டி உங்க ஒய்ஃப் எல்லா எப்டி இருக்காங்க
எல்லாரு சூப்பரா இருக்காங்க நீங்க எப்டி இருக்கீங்க இன்னு இல்ல அவங்க டுவெல் ஓ கிளாக் மேலதா தூங்குவாங்க
ஓ ஆ நா நல்லா இருக்கே ஏ கொழந்தைங்க ரெண்டு தூங்கிருச்சுங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணு நீங்க தூங்குங்க நாளைக்கு கால்ல சீக்கிரமா ஏஞ்சி வந்துரணு அப்டின்னு சொல்லி தூங்க வச்சிருக்கறே சரி அம்மான்னு சொல்லிட்டு போய் தூங்கிருக்குது ம் யு கே ஜி படிக்கிறாங்க
கே ஜி ல என்ன ஏ பி சி டி தா குடுப்பாங்க இல்ல ரைம்ஸ் சொல்லி குடுப்பாங்க அவ்வளோதா
அவங்க டூ டேபிள் சொல்லுவாங்க ஏ பி சி டி சொல்லுவாங்க ஒன் டூ த்ரீ வந்து ஸ் ஹண்ரட் வரைக்கு சொல்லுவாங்க ஹண்ரட் வரைக்கு எழுதுவாங்க
யூ கே ஜி ல ஹண்ட்ரட் வரைக்கு எழுதுறாங்களா யூ கே ஜி ல இவ்ளோ சொ சொல்றாங்களா
ஆமா அவங்க வந்து ச ஃபன் ஆக்ட்டிவிஷன் நெறைய அவங்க குடுத்து அ ஹோம் ஒர்க் நறைய குடுத்து ம் இது பண்ணுவாங்கல்ல இப்ப அம்பது வரைக்கு வந்து இப்பத்திக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இன்ன ஒன்னா ஃபிப்டி ஒன்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் ஆ எழுதுவாங்க அத அவங்களே கண்டினியூவா எழுதி ஆரம்பிச்சிருவாங்க
ஓகே பட் சூப்பர் யூ கே ஜி படிக்கக்குள்ளே இவ்ளோ நாளேஜ் யூ கே ஜி படிக்கறகுள்ளே இவ்வளோ நாலேஜ் இருக்கு சூப்பர்
அதா ஒரு ஒரு ஸ்கூல்ல அப்டி நடத்துறாங்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஹோம் ஒர்க்கே குடுக்க க்காம ஆ இது ரெண்டே ஹம் ரெண்டே வாட்டி தா ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்களா இங்கெல்லா டெய்லி ஹோம் ஒர்க்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்த ஒடனே மொத ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டுதா எப் ல்லா ஓர்க்கும் பாக்கணும் அப்டின்னு நா சொல்லி வச்சிருக்குறே வந்த உடனே அம்மா பென்சில் வேணும் லப்பர் வேணுன்னு கேட்டு எல்லா ஹோம் ஒர்க்கும் முடிச் ச்சிட்டு இந்த டைரி எத்துன்னு வந்து இந்த ஹோம் ஒர்க்கு குடுத்துருக்கிறாங்கன்னு காட்டிட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க எழுத ஆரம்பிச்சுட்டு அத முடிச்சுட்டுதா வேற வேலயே விளையாட்றதா இருந்தாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிடறதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தூங்கிறதா இருந்தா கூட ஓமர்க்கு முடிச்சிட்டுதா
ஓகே சூப்பர் ஹபிட் அச்சுவல்லா
ஆ முடிச்சுட்டு எந்த ஒர்க்கா இருந்தாலும் நீங்க பாருங்க அப்டின்றது இப்ப நம்ம விள்ளாட உட் விட்டுட்டு சாப்ட விட்டுட்டு படுத்து தூங்கவுட்டு அப்புறோ செய்ய சொன்னா புள்ளைங்க செய்யாதுங்க ஏனா ஐயோ டயர்டா இருக்குது விளையாட்ணுனு ன்ற மைண்டுலயே அதுங்க போயிடுங்க இப்ப நம்ம ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா நம்ம ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீயா ஆயிடுவோ அப்டின்ற ஒரு மைண்ட் த இதுலே வந்துவாங்க தாட்லே வந்துருவாங்க அதனால வந்து நா என்ன பண்ணுவே வந்தோனே ஃபஸ்ட் ஹோமர்க்க முடியுங்க அதுக்கப்றோ எதுவா இருந்தாலு பாத்துகளா அப்டின்ற மாரி அவுங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு எந்திருக்காங்கன்னா இப்ப நம்ம தூங்க வச்சுட்டோனு வச்சுக்க அஞ்சு மணிக்கு எந்திருப்பாங்க அஞ்சு ஆறு மணிக்கு எந்திருப்பாங்க ஆறு மணிக்கு எழுந்தா அந்த தூக்க கலக்கத்துல உக்காந்துக்கிட்டு அம்மு ஹோமர்க்கு செய்யி டீ போட்டு தரே டீய குடிச்சிட்டு ஹோமர்க்கு செய்யினா செய்யுங்களா அம்மா அப்டின்னுங்க அது எப்டி நம்ப அப்றோ பிள்ளைங்களுக்கு சொல்லி குடுக்குறா அதுக்கு மைண்ட்ல ஏறாது அப்ப நம்பளாதா ஏத்தி குடுக்குறா போல ஆயிடு அதனால தா வந்த ஒன்னே அதுவு அங்கே ஹோமர்க் வந்து ப்ராக்டிஸ் குடுத்துட்டு வராங்கல்ல அந்த ப்ராக்டிஸோட இப்ப வந்து எழுதச்சன்னா ம் நல்லா இன்னும் பிக்கப் ஆயிடுவாங்க அதனால வந்தோன்னே ஒமர்க்கு ஃபஸ்டு நீங்களும் அதே பிக்கப் பண்ணிக்கங்க வந்தோன்னே உஹ
ஓகே நீங்க ஏதாவது வீட்ல ஹோமர்க் ஏதாவது பண்ணி குடுப்பீங்களா பாப்பாக்கு நீங்க தா சப்போ்ட் பண்ணுவீங்களா ட்ராயிங்
ம் ம் நா வீட் ட்ல எந்த ஒரு ஹோமர்க்கு பண்ணவிட மாட்டே ஸ்கூல்லே எல்லாத்தையு ப ஹோமர்க் குடுத்தனுப்பிடுவாங்க டெய்லியு ஹோமர்க் குடுக்குறாங்கல்ல அந்த ஹோமர்க அதுங்க பண்ணு ஒரு நாள் மேக்ஸு குடுப்பாங்க ஒரு நாள் இங்கிலீஷு குடுப்பாங்க ஒரு நாள் தமிழு குடுப்பாங்க ஒரு நாள் டூ டேபிள் குடுப்பாங்க அது எல்லா எல்லாமே செய்ய பு இது பண்ணிடுவாங்க அது போக புக்குலையு ஹோமர்க் குடுப்பாங்க மேட்ச் த ஃபாலோயிங்கு அப்பறோ கூட்டல்லு இந்த கழித்தல்லு அந்த இது எல்லா வந்து குடுத்துருவாங்க
யு கே ஜி ல இவ்ளோ குடுக்குறாங்களா
ம் யு கே ஜி ல இப்ப இன் இவ்ளோ இவ்ளோ குடுத்தாங்கனாக்கா இப்பயே கத்துக்கிட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சோ ஈஸியா இருக்குல்ல
ம்
அதனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ல இது தெரியலன்ட்டு நம்ம பிள்ளைங்க போயி நிக்காதுங்க நம்ம இப்ப வந்து எங்க ஸ்கூல்ல கத்து குடுத்துட்டாங்க அப்டின்ற மாரி அவ பிள்ளைங்க போயிடுவாங்க அதனால
ம் விளையாட்லா எப்புடி
விளையாட்டுலா அது டான்ஸு விளையாட்டு எ எல்லாருமே இன்ன ஏரிக்குன்னா வந்து போன இயர்ல வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சாங்க ஏ பொண்ணெல்லா சூப்பரா டான்ஸ் ஆடி ப்ரைஸே வாங்கிட்டா ஏ பையே டான்ஸு சூப்பரா ஆடுனா ஆனா அவ ஸ்டெப்புக்கு வந்து பின்வாட்டமாதா நிக்கணுமா அவே ஸ்டெப்பு பின்வாட்டமா நின்னு லாஸ்ட்ல வந்து மினனாடி வந்து நின்னு அந்த ஒரு டான்ஸு இன்னு ரெண்டு டான்ஸ் சொன்னாங்க அந்த ரெண்டு டான்ஸு முன்னாடி வந்து ஆடணுன்ற மாரி ஏம் பொண்ணுதா கடேசி வரைக்கு ஃபர்ஸ்ட்லே இருந்து கடேசி வரைக்கு முன்னாடியாவே தா நின்னுட்ருந்தது எல்லாருக்கு கண்ல தண்ணியே வந்துட்டு அந்தளவுக்கு ப்ர ரொம்ப ப்ர சூப்பரா ஆடுச்சு
ஓ
என பொண்ணு எ பையனு அவுங்கோ ஓரு அளவுக்கு டான்ஸ்ல்லா ஆடுவாங்க கேம்ஸ் எல்லா நல்லா விளையாடுவாங்க ஸ்டார் வாங்கிட்டு வந்து கையில காட்டுவாங்க அம்மா ஸ்டார் கு டுத்தாங்க மேம்மு அப்டினுவாங்க எதன்னா நல்லா போல்டா பண்ணுச்சுன்னா ஸ்டார் அ போட்டுடுவாங்க ஹேண்ட் ரைட்டிங் நல்லால்ல னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்ல அப்டின்னு சொல்லி அனுப்வாங்க நா வே இனி ரெண்டு கோட்டுக்குள்ள எழுதுணுன்வா அப்டி எழுதல அப்டின்னாக்கா எல்லாத்தையு அழிச்சி குத்துருவோ அதுக்குள்ள அம்மாண்டு அழுவுங்க திருப்பி எழுது அப்டின்னு சொல்லி் குடுத்து எழுத வெச்சுருவோ அப்ப உக்காந்தி எழுதுங்க
ம் ஃபோன்லா பாக்குறாங்களா
ஃபோன் குடுக்கவே மாட்ட ஃபோன் வந்தா பேசுங்க யார் பேசறா அப்டின்னு கேட்டு போன்ல்லா வந்துட் பே வந்தா பேசுங்ளே தவர போன் குடுக்க மாட்டா பாஸ்வேர்டு கேக்குங்க நா சொல்ல மாட்டேன்ருவ
ம்
நீ சொல்லாம்மா நா போடறன்னு டி வி பாப்பாங்க
ம் ம்
நா போனன்னாக்க இப்போ ஒரு போன ரெண்டா வெட்டிதா ரெண்டு பேரு கைல குடுத்தா குடுக்கலா
ஓ
அதனால நா குடுக்க மாட்ட போன் ஆ பாப்பாங்க கார்ட்டூன் பாப்பாங் ங்க டோரா பூஜ்ஜி பாப்பாங்க அப்பறோ வேற எ ஏதோ கோப்பிட்டோனோ ஏதோ ஒன்னு சொல்லுங்க அது பாக்குங்க சிங் சாங் பாக்குங்க
ம்
இதெல்லா அவுங்க பாப்பாங்க
ம் பட் எங்க பாப்பா இப்பவே வந்துட்டு பாட்டு போட்டாலே டான்ஸ் ஆடுறாங்க உக்காந்துகிட்டே குடு குடு குடு குடுன்னு டி வி கிட்ட ஒடியாந்துறாங்க
ஆமா அதுக்கு வந்து அது டான்ஸ் ஆடும்போது ஒரு இது தெரியு
ம்
அவுங்களுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டேஷன் வன் பண்ணணு அப்டின்ற மேரி தோணு எடு தா அவுங்களுக்கு வந்து உணர்ச்சி குடுத்து அத டான்ஸ் ஆட வெக்கிற மாரி பண்ணு
ம் ஒரு வேள க்கால் கட்டாயிருச்சுன்னா திருப்பி பண்ணுங்க
ஓகே நா பண்ற இல்லயே நீங்க வேற எப்டி கான்டாக்ட்ல இருக்கீங்களா இல்லையான்னு நம்ம எங்குளுக் தெரியாதுல்ல
கரெக்ட்
அதனால நம் நம் போட்டு நாங்க வீ வீணா பண்ண கூடாதுன்னு சொல்றதுதா நாங்க வந்து நீ சொன்னீங்கன்னா நாம போடலா பட் ஆனா சொல்லல இல்ல அதனால நா போடல
ஓகே பாப்பாலா தூங்கிட்டாங்களா
எல்லா தூங்கிட்டாங்க எங்க ஹஸ்பண்டு போன் பண்ணி பேசிட்டாரு பேசிட்டு அவரு இப்பே சரி நா போடன்டி இப்ப டயர்டா இருக்கு அப்டின்னு சொன்னாரு சாப்ட போறென் சொல்லிட்டு சொன்னாரு சரி ஓகேப்பா சாப்பிடு அப்டின் சொல்ட்டு நா வெஷ்ட ஃபோனு அதுக்கப்புறோ அவரு அப்ப ஃப்ரீயாயிட்டு அதுக் அப்புறமா அவரே ஃபோன் பண்ணுவாரு பண்றாருன்னா புதூசு நா ஃப்ரீயா இருந்தேன்னா பேசுவே இல்லனா நைட் பத்து மணி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனா கூட எங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணால நா அட்டன் பண்ணி பேசிடுவ்
ஓகே
ஏன்னா அவங்க டிராவல் பண்றாங்க டிரைவிங் பண்றாங்க
ஓ அப்போ நைட்ல ஏ டிரைவிங் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ தூங்க மாட்டாங்க
தூங்க மாட்டாங்க எப்பயோ ஒர் டைம்ல வந்து சம் டைம் வந்து தூக்க வர மாரி இருந்தா பொண்டாட்டிக்கு ஞாபகம் வந்து பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது சண்டை இழுத்து அந்த தூக்கத்த கலச்சிட்டு அதுக்கு அப்புறோ பட்த்து அவரரு வண்டி ஒட்டுவாரு நா தூங்கிடுவோ
ம் ம்
ஏன்னா அந்த சண்டய அவர் மைண்ட்ல நென்ச்சு கிட்டே மட்டு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சுடுவாரு தூக்கோ களஞ்சி போயிடுல்ல
ஓகே தூங்காம நல்லா வண்டி ஓட்னா கரெக்டா வண்டி ஓட்னா சரி
ஆமா அந்த டைம்ல என்ன ஏதாவது ஒரு பிரச்சன எட்த்தேன்னா அதே தாவத் பிரச்சன இப்ப முடிஞ்சிடூ இதாது மிஞ்சாது எப்டி சின்ன சின்ன விஷயத்துலா சண்ட வருதுத்தான அது எப்டியா இருந்தாலூ ஒரு சண்ட வந்துறோ அந்த டைம்ல போயிட்டு நாங்க எதுக்கு அது நா எல்லாருக்கூ சாதாரணமான விஷயந்தான் ஆனா அவரை பொறுத்த வரைக்கூ தூங்காம்ம இருக்கிறதுக்கு இது போதுன்ற மேரி ஒரு வார கூட டிராவல் பண்ணுவாரு ஒரு வார கூட சரியா தூக்க இல்லாத அட்ச்சியா எ ஆ ஓடிட்டிருக்கார்
ஓ
ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது
ஓ
ஒரு வயசு ரெண்டு வயசு பதினஞ்சு வயசு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பின்ன சும்மாவா விட்ருவாரு சின்ன வயசு பதினைஞ்சு வயசு இருந்து அவரு அந்த வண்டி ஓட்டுறாரு
ம்
அவங்களுக்கு இப்ப முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது
திறமதா
அவங்களோட ஆம்பிஷனே அதுதா
மே பி இந்த வண்டி ஓட்ற லவ்வர்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி
ம் யாரு மொத பிடிக்கூ கேட்டா பொண்டாட்டியா வண்டியான் கேட்டா வண்டி அப்டின்றதுதா ரெண்டாவத் தா பொண்டாட்டி எ அப்டின்றாறு
சரிங்கெ ஃபஸ்ட்டு வண்டி சோறு போட்டது ரெண் டாவது தானே வீட்ல சோறு போட்றாங்க அத்னால
அத் ஹ ஹ ஹாங் அது கடியாதுன்றத்தில்ல அவரு அவரு வந்து எப்டின்னாக்கா ஒருத்தவங்களோட உயிர் காந்து பண்றது அவரோட அவுங்க பொண்டாட்டி புள்ளைங்கள விஷ் பண்றத்து நம்மள விஷ் பண்றது அது மட் மட்டுந்தா அவளுக்கு கொடுத்த ஒரு புண்ணியோ அப்டின்ற மாரி இதுவே நெறய கொழந்தைங்கள கலந்து பண்ணியிருக்காரு நெறய பேரு கலந்து பண்ணிருக்கிறாரா அவுங்க அந்த வாழ்த்த சொல்லும் போது அந்த புடிச்சிருக்குதுல்ல உங்களுக்கு அதுலன்னு அந்த டா விட்டு அது வெளியே வரமாட்டாரு
ஓ அப்டி
ம் அவரு நெறய பேர இந்த டிரைவரு நல்லவரு அப்டின்னு எங்க போனாலும் உங்கள இவர பிடிச்சிறு
ம்ம் எந்த வண்டி ஓட்டறாங்க
சென்னை
என்ன என்ன வண்டி ஓட்டுறாங்க
ஆம்புலன்ஸ்
ஆம்புலன்ஸ் சூப்பர் மத்த வண்டிய விட இது லவ் இந்த வண்டி ரொம்ப ஸ்பெஷலில்ல
ஆமா அதா இந்த வண்டிய விட மாட்டாரு நீங்க எந்த வண்டியில நீங்க எடுத்துட்டு போயிட்டு நீங்க நீக் க்க வச்சு நீ ஓட்டுடா அப்டின்னு சொன்னாலு நீங்க பத்து நாள் ஓட்டுவாரு பத்தாவது நாள் ஆம்புலன்ஸ்ல போய் நிற்பாரு
ம் ம் ஆக்சுவலா ரொம்ப என்கரேஜ் பண்ண வேண்டிய ஜாப்
ஆமா அவருக்கு புடிச்ச ஜபே அதுதானே அவரு எது சொல்றதுக்கு ஒழப்புக்காக ஓட்டுறாரே இல்லயோ அவரு மனசு திருப் த்திக்காக ஓட்டுவாரு புள்ளைங்களை வாழ்த்தனா நம்ம பொண்டாடி பிள்ளைங்க நல்லா இருக்கு நம்ம நல்லா இல்லனாலு பரவாயில்ல நம்ம பொண்டாட்டி புள்ளைங்க நல்லா இருந்தா போது அப்டின்றதுனால
ம்
த்து கொழந்தைங்கள நீங்க ரெண்டு சின்ன கொழந்தைங்கள கூட கை தூக்கின்னு போவிங்களா அவரு கொழந்தைங்களுக்கு காசு வாங்க மாட்டாரு
கரெக்டு தா
ஒடம்பு செரியில அப்டின்னு போது ஒன்னரையு காசு வாங்க உட மாட்டாரு அப்டி காசு வாங்குற மாரியா தா இருந்தா நீயே வண்டி ஓட்டு என்ன ஓட சொல்லாதுன்ற வாரு ஓனரே கை கட் டுந்துரு வாரு
ம் ம் ம்
அதனால ஒரு கொழந்தங்களுக்கு மட்டு எங்க ஹஸ்பண்ட் காசு வாங்கவே மாட்டாரு அந்த கொழந்தங்க பாத்தா எம் புள்ளைக்கள பாத்த மேரி எம் புள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்னு ஆன மேரி அப்டின்ற மேரி ஒரு மைண்ட்ல டாட்ல வச்சுக்கிட்டு அந்த கொழந்தக்கு கரசேத்தே ஆவணுன்னுட்டு பேரண்ட் வராங்களோ இல்லயோ இந்த ஹாஸ்பிடல சேக்க போற நீங்க கெளம்பி வந்திருக்கன்னிட்டு இவுரு கொழந்தய தூக்கி இவுரு